வணக்கம் சொல்லுங்க கேக்குதா
ஆ கேக்குது
ஆ ஆ ம் ஆ நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இப்போ நம்ம சீரியல் தா பாத்துட்டு இருந்தோம் டி வி ல
சரி நா இப்பதா அலுவலகத்துல இருந்து வந்து வீட்டு வேலைகள் கொஞ்சோ இருந்துச்சு
ம் அலுவகலத்துக்கு போறீங்ளா என்ன வேலை பாக்குறீங்க
நா வந்து ஒரு நிதி நிறுவனத்துல வேலை பாத்துட்டு இருக்கே
அப்படிங்ளா
ஆமா
டைம் என்ன டைமிங் இருக்கு
நா வந்து காலைல ஒரு ஒன்பது மணிக்கு கி நம்ம போனோம்னா அ ஈவ்னிங் வந்து ஆற்ர ஏழு மணி வரையு வேல இருக்கு
ஓ சேரிங் சேரி
அ மதியோ உணவு இடைவேளை இருக்கு அதுல நம்ம நியர்பைல நம்ம வீடு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வந்து சாப்டுக்கலா அப்டி இல்லன்னா சாப்பாடு எடுத்துட்டு போகணு எனக்கு நா கொழந்த இருக்குங்கறதுனால நா வீட்டுக்கு வந்துட்டுதா போவே
ம் ம் உங்களுக்கு கொழந்த இருக்கா என்ன பண்றாங்க
அ கொழந்த வந்து ஒன்ரை வயசு ஆகுது
ம் ம்
அம்மா அப்பா பாத்துக்குறாங்க நா வேலைக்கு போயிட்டு வரே
ஒன்ரை வயசு பாப்பாவ தனியா விட்டுட்டு போறீங்ளா வேலைக்கி
ஆமா நா ஆறு மாசத்துலயே விட்டுட்டு போயிட்டே
ம் சேரி சேரி
ஏன்னா நமக்கு அந்த லீவுங்கிறது ஆறு மாசம் தா மெட்டர்னிட்டி லீவுங்கிற
மெட்டர்னிட்டி ஓ அந்த மாதிரி வேலையா சேரி சேரி
அதனால ஆறு மாசோ முடிஞ்சோனே ஒரு மாச எக்ஸ்டென் பண்ணி கேட்ட ஒரு பதினஞ்சு நாள் தா கொடுத்த தாங்க குடுத்ததுக்கு அப்பறோ அங்க ஆள் இல்லன்னு சொல்லிட்டு மறுபடியு கால் பண்ணி இமீடியட்டா வந்து ஜாயின் பண்ணனு அப்டின்னு சொல்ட்டாங்க ஆ ஆறு மாசத்துல இருந்தே விட்டுட்டு போனதுனாலே என்னவோ அந்த அளவுக்கு எ குழந்தை எ கூட அட்டாச் சார் இருக்க மாட்டாங்க ரொம்ப கொஞ்ச கம்மியாதா இருப்பாங்க
அப்படிங்களா
ஆமா பாட்டி தாத்தா கூட தா அட்டாச்சுடுடா இருப்பாங்க
அ நம்ம கூடயே இருந்து பேசிட்டே இருந்தோனா அவுங்களுக்கு தெரியு
கண்டிப்பா
ம் நம்ம காலையில போயிட்டு நைட்டு வறனால குழந்தைங்களுக்கு
ஆமா நம்ம வந்து குழந்தைங்க கூட இருக்கற டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அவுங்கதா அதிக நேரோ இருக்கறாங்க இல்லையா அதனால நம்மளோட அந்த பாச சோங்கறது கொஞ்சோ கம்மியாவே கடைக்குது அவுங்களோட பாசங்கிறது ரொம்ப அதிகமா கெடைக்கிறதுனால நம்மள விட அவுங்க கிட் ட நல்லா அட்டாச்சுடா இருப்பாங்க இப்ப நம்ப இல்லனா கூட இருந்துருவாங்க அவுங்க இல்லன்னா இருக் கறது கஷ்டோ அந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ற நம்மளு வேலன்னு ஓடுறதுனால எல்லாத் தியு பாத்துக்கிட்டு தா இருக்க வேண்டியதா இருக்கு இப்ப வேல முக்கியோ இல்லயா
ஆமா ஆமா
இப்ப இருக்கற சூழ்நிலையில இல்ல நம்மளு கண்டிப்பா ஒரு வேலைக்கு போனாதா நம்ப லைஃப ரன் பண்ண முடியு
ரன் பண்ண முடியு ம்
அதனால நமக்கு கொழந்தையெல்லா விட்டுட்டு போ வேண்டிய சூழ்நலையில இருக்கோ இன்னு நா கொழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு தா இருக்க
ம் ம் ம்
அ இருந்தாலு கஷ்டமாதா இருக் கு நம்மன கொழந்தையெல்லா விட்டுட்டு வேலைக்கு போறது அப்டின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த நம்மை இதனால நம்ப வேல வேலை டென்ஷனு அ வீட்டு டென்ஷன்னு இதனாலேயே நமக்கு ஒடம்பு வந்து டபுள் மடங்கு ஆயிடுது டயர்டு ஆயிடுதுங்கறது ஒடம் பு அதிகமா வெயிட்டு வெயிட் கெயின் ஆகுது அதிகமாகறதுனால ஒண்ணுமே பண்ண முடியல நம்மளால பல மன உளைச்சல்கள் ஆமா என்ன பண்றது வீட்டையு பாக் கணு ஆ கொழந்தையு பாத்துக்கணு ம் இல்ல சமையல் மட் டு அம்மா தா பண்றாங்க அம்மா இருக்கறதுனால நமக் கு நம்ம ஃபினான்சியல் ஃபீல்டு அது மாதிரி நம்ப இருந்தோம்னாலே பல மன உளைச்சல்கள் வரு வரு இல்லையா அ டார்கெட்டு அந்த அதெல்லா அச்சீவ் பண்ணணு‌ அப்படிங்கறதே நமக்கு ஒரு பெரிய மன உள ச்சல்லா இருக்கு அதுல வந்து நம்ம அந்த குழந்தையு விட்டுட்டு போறதுங்கும் போது இன்னு அதிகமாவே இருக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது
ஆ‌ ஆ ஆ
அதனாலயே வெயிட் அதிகமாகுதா என்னன்னதெரில எனா வெயிட் எது கொறைக்கறதுக்கு எதா டிப்ஸ் இருந்தா சொல்லுங்ளே
நம்ம வெயிட்ட கொறைக்கிறதுக்கு எனக்கு எதுவு தெரியாது நம்பளே நம் நம்பளே என்னென்னமோ சாப்ட்டுனுதா இருக்கோ ஒடம்பு சூடாகாம பாத்துக்றோ ஹீட் ஆகாம இருக்குறதுக்கு நம்மனால என்ன பண்ண முடியுமோ அத மட்டு பண்ணிட்ருப்போ
ஆனா நா அது எது பண்ண முடியாது எனா நா வேல பாக்குறதே சிஸ்டம்ல உக்காந்து வேல பாத்துட்ருப்போ ரெண்டாவது நம்ப மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு வெயில்ல அலையிறோ சோ ரெண்டுமே பண்றோ ஆமா கண்டிப்பா எல்லாரு எல்லா இடத்துலயுமே உண்டு
ம் ம்
நம்ப வந்து கண்டிப்பா வெளிலயு அலைணு மார்க்கட்டிங் கஸ்டமர்ட்ட மார்க்கெட்டிங்கு பண்ணனு
ம் ம்
அதே நேரத்துல நம்ம சிஸ்டம் ஒர்க்கு பண்ணனு எல்லாமே நம்ப பண்றதுனால முடி கொட்டுறது வந்துருது ஒடம்பு ஒபேசிட் டி ஆகுது
ஆமா நம்ம வெயிட்டு கொறைக்கிறதுக்கு ஆ
ம் பணத்தெல்லா சம்பாரிக்குறப் மோ இல்லயோ இது மாதிரியான விஷயங்கல நறையாவே சம்பாரிச்சிருவோ
ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு அதனாலயே நம்மளால ஒழுங்கா நம்மள கேர் பண்ணிக்க முடியாம போய்டு
என்ன பண்றது இதெல்லா என்னிக்கி இங்க செரியாகு அப்டின்தா தெரில
நம்ம இப்ப வெயிட்டு கொறைக்கிறதுக் நம்ம ஆ மோஸ்ட்லி நம்ம ஜங்க் ஃபுட்டு வெளி ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலா அது போக நம்மளால வேற என்ன பண்ண முடியும் ஹெல்த்தியா தான் சாப்பட முடியு ஹெல்த்தியா வெஜிடேபிள்ஸ் கீரை கீர வகை அந்த மாதிரிதா நம்ளால சாப்ட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியு ம்
எங்க நம்ப அவசர அவசரமா ஓடுறத் அதனால அந்த ஹெல்த்தியா சாப்பட்றதுங்கறது ரொம்ப குறைவா இருக்கு
சோ என்ன இருக்கோ அது மட்டு நம்ம சாப்ட்டுட்டு போய்ட்ற மாதிரி இருக்கு ஹெல்த்தியா எது சாப்ட முடியாம
ஆமா இது மாதிரி பல சூழ்நிலைல நம்ம மாட்டிக்கிற மாரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நா காலைல உள்ள சாப்பாட கொஞ்சோ குறைவா சாப்பட்றே கொஞ்சோ ஹெல்த்தியாவு சாப் பண்ணு அப்டின்தா முடிவு பண்ணி வெச்சிருக்கே
ம் ம்
காலைல கொஞ்சோ ஒரு சுண்டல் வேக வெச்ச சுண்டலு
ஆ பயிரு வகை அந்த மாதிரியு நம்ம சாப்பல்லா
ஆமா ஒரு கொண்டக்கடல கரு கருப்பு கொண்டக்கடல அது மாதிரியு கொஞ்சோ எடுத்துக்குறது அப்றோ வந்து சின்ன சின்னதா கொஞ்சோ இந்த சம்பா கோதுமை உப்புமான் சொல்றாங்கலையா
ஆ ஆ
அது சாப்புடுவோ அப்டி இல்லன்னா இட்லி இருந்துசுனா இட்லி ஒரு மூணு இட்லி இல்ல நாலு இட்லி எடுத்துக்குறது
ம் அதுவு எனக்கு நல்லத்தா நமக்கு ம் ம்
மதிய நேரத்துல கொ சாதோ கொஞ்சமா எடுத்துக்கிட்டு பொரியல் கொஞ்சோ தொட்டுக்க அது மாதிரி அதிகமா எடுத்துக்றது அது மாதிரி பண்ணிட்ருக்கே
ஆ நறிய பேர் அப்டிதா சாதோ கொஞ்சோமா சாப்ட்றாங்க வெயிட் லாஸ்ல இருக்றவங்க மத்தபடி வெஜிடே பிள்ஸ் ஆ காய்கறி கீர அதெல்லா நெ றைய எடுத்துக் றாங்க
நீங்க அத மாரி வெயிட் லாஸ்க்கு எதுவும் ட்ரை பண்றீங்களா இல்ல எதுவும் டயட் அது மாதிரி சாப்ட்றீங்களா
நம்ப வந்து வெயிட் லாஸ்ன்னு இல்ல நம்ம வந்து டயட்லருப்போ மோஸ்ட்லி நம்ம வெஜி ஃபுட் அவாய்ட் பண்ணிகிட்டு நம்ம வீட்லயே கீர வகை டெய்லியு வெஜிடெபிள்ஸ் எடுத்துப்போ
அ
ஒரோரு நாளக்கி கொரஞ்சது மூணு லிட்டராச்சு தண்ணி குடிச்சிர்வோ அந்த தண்ணில வந்து நம்ம அந்த சப்ஜா வெத அப்டின்னு ஒண்ணு ருக்கும் அது நம்ம ஒரு ஒரு நாளக்கீ ஒரு ரெண்டு டேபுள் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இல்ல மூணு ஸ் பூன் அவ்ளோ கலந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி
இல்ல சப்ஜா வெத கொடிச்சா நமக்கு அந்த உடம்பு குளிர்ச்சியாருக்கு வெயிட் லாஸும் ஆகுமா
அது வந்து நம்மளுடைய ஒடம்புல சோர்வு தன்மய உருவாக்காம ருக்கு அப்டின்னு சொல்வாங்க இப்ப நம்ம டயட்லயே இருக்கனால நமக்கு அப்பப்போதா சாப்ட முடியு டைம்கு டைம்கு தா சாப்ட முடியுனால நம்ம இத குடிச்சா கொஞ்சோ நமக் கு எனர்ஜியா இருக்ற மாதிரி தோணு அதனால
சரி சரி நா முயற்சி பண்ணி பாக்குறே ஏன்னா சப்ஜா சீடுங்றது நா இதுக்காக உடம்பு கொறை எடல் கொறை எடை குறைப்புக்காக சாப்பிட்ல
கோல்ட் ஆயிடு ஓவரா எடுத்துக்குனாலு கோல்ட் ஆயிடும் மேக்சிமம் ஒரு நாளக்கீ ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாரி எடுத்துக்கணு
கண்டிப்பாக
ஈவி்னிங்ல வந்து அ ம சாய்ந்ரோ டைம்ல நம்ம டீ காஃபி அது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு இந்த ப்ரோட்டீன் மிக்ஸ்ஸுடா இருக்கு இல்லைங்ளா அது நம்ம எடுத்துக்லா இந்த மக்கானானு சொல்வாங்க தெரியுங்ளா உங்களுக்கு ஆ நம்ம அந்த மக்கானாவ கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி அது கூட நம்ம சாப்ட்லாம் இல்ல ரோஸ்ட் பண்ணி அத பவுட்ரு பண்ணி அது ஒரு சேலடாவு சாப்ட்லா
ஏ கொழந்தைக்கு வந்து நா அதா கொடுத்துட்டு ருக்கே அது வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு அத கொஞ்சோ பவ்ட்ரா அரச்சிட்டு அதோட கொஞ்சோ காபி சா சாக்லேட் பவ்ட்ர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒன்கா ஆட் பண்ணிக்கிட்டு அத வந்து நம்ப கொஞ்சோ பாதாம் முந்திரி அதுவு சேத்துக்கிட்டு அரச்சி வச்சுருவே வ வறுத்துட்டு
நமக்கு ஆமா அது வந்து கொஞ்சோ கொஞ்சோ ஓட்ஸுக்கு பதில் இதுவு குடுக்கலா
இல்ல இது நம்ம பால்ல நல்லா காச் சி ஆற வெச்ச பால்ல கொஞ்சோ கலந்து குடுத்தோம்னாலே கொஞ்சோ குடிப்பாங்க விரும்பி
ம்
அதா குடுத்துட்டு இருக்கே. அது அவனு அந்த அளவுக்கு அவ குடிக்க மாட்டேங்குறாங்க கொஞ்ச நம்ம கஷ்டப்படு
பழக பழக ஆ ஆ ஆமா ஆமா அது வந்து நம்ம பெரியவங்க அது சாப்ட்டாலே நல்லது சின்ன பசங்க கொழந்தைங்க யார் வேணா சாப்புலா
ஆமா ஆ செனா என்ன சாப் டா அத சத்தாவே குடுக்க முடியுமு கண்டிப்பா நா ஒவ்வொன்னா குடுத்துட்டு தா இருக் கே பாப்போ தொடர்ந்து பேசுவோம் தோழி நெறைய
ஆ செ நன்றி தோழி